ஹலோ சொல்லுங் ப்ரோ
கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ
என்னா ப்ரோ சாப்ட்டியா சும்மா தா ப்ரோ இப்பதா சாப்ட்டு வந்து பட்த்தே
ஆ ஹா இப்பதா சாப்ட்டிங்ளா என்னா ப்ரோ ஃஸ்பெஷலு நானு இப்பதா ப்ரோ சாப்ட்டே
சாம்பார் ப்ரோ என்னா ப்ரோ பெஷலு
உணவு வாழ்க்கைல வந்து வெறுப்பு உண்டாய்டுது ப்ரோ மனுஷங்கள மேல இப்ப சாம்பாருன் சொ சாம்பார் சொன்னாவே கடுப்பாய்ருவீங்க
உங்க வீட்ல ப்ரோ ஹலோ
வாரொ ஆ கேக்குது ப்ரோ வாரோ நான்வெஜ் சாப் புனுனே வாரோ வாரத் வாரத்துல ஒர் நாள் வெயிட் பண்ண வேண்டிதாருக்கு
ப்ரோ அப்பிலா இல்ல ப்ரோ நா நென்ச்சா இப்ப கூட நாங்கல்லா நான்வெஜ்ஜு தா ப்ரோ ச சாப்ட்டே
ஆ
என்னனால சாம்பார் வச்சாங்க
ஓகே ஓகே அதாவ்து நீ வந்து நான்வெஜ்ஜ வெறுத்து சாம்பாருக்கு எறங்கிருக்க ஆனா நீ சொல்லம்போது எப்டி சொன்ன சாம்பாரே வெறுத்த மாரி சொன்னல
அம்மா ப்ரோ அதா ப்ரோ ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு எங்க வீட்ல தினமு வாங்கிறாங்களா எதாச்சு ஒன்னு அந்த மீன் கார பொம்பள வேற மீன வித்துனு வந்துச்சா
ஆம்மா
அதனால வாங்கிறாங்க எ ஃப்ரிட்ஜுல வச்ட்டு கால்லானா மீன் கொழம்பு ஒரு நாள் கறி கொழம்பு வெறுப்பாய்து ப்ரோ
ஆனா கறிக்கி சாப்ட்டு வெறுப்பானோங்க இப்பதா ப்ரோ பாக்குறே
ப்ரோ நீனு எவ்ளோ சாப்டுவ ப்ரோ சாம்பாரே சாப்னுந்தா ஒன்க்கு எப்டிருக்குது
நா சாம்பார் வீட்ல செய்மாட்டாங்க ப்ரோ எங் வீட்ல சாம்பார் செய் தெரியாது எங்கம்மாக்கு
சாம்பார் செய் தெரியாதா
அப்றோ எங்க வீட்ல நான்வெஜ் தாப்பா செய்வாங்க நா ஆமா ப்ரோ வாரத்ல ஒர் நாள் ரெண்ட்நாள் வெஜ்ஜு செய்வாங்க அது நாங்க கம்பேர் பண்ணிட்டம்மா அது எங்கம்மாக்கு தெரிஞ்சது அது தயிர் சாதோ தக்காளி சாதோ புளி சாதோ மாங்கா சாதோ சீசன் வந்தாதா
என்னா ப்ரோ வெரைட்டி ரெட்டியா சொல்னுகுற
ப்ரோ வெரைட்டி ரெட்டியா கெடைக்க மாட்டேக்குது ப்ரோ வீட்ல
ப்ரோ அதா ப்ரோ லெமன் சாதோ அதெல்லா வெரைட்டி ரெட்டி ப்ரோ
செய்ய மாட்றாங் ப்ரோ எங்க வீட்ல எங்க அம்மாங்கல்லா நான்வெஜ்
ப்ரோ அதா ப்ரோ நா என்னா சொல்றேனா யூடியூப் சேனல போ போ வெல்கம் டு மெட்ராஸ் சமையல் பாரு போய்ட்டு
ம் நா ப்ரோ நீ அங்க போற நம்பாளு யார் தெரியுல துலா ராமே அடடா பர பர பர பரனு சும்மா பீட்ரூட்டு பிரியாணி பாவக்கா பிரியாணி ப்ரூ காப்பிதூளே
ப்ரோ ப்ரூ காப்பி செய்யவே மாட்றாங் ப்ரோ
இங்கையு அப்டிதா அவே டீக்காபி குடிக்குற பழக்கோ இல்ல ப்ரோ எங் ஆளுக்கு சும் ப்ரூ காப்பி தூள போட்டார்னு வச்சுக்க சும்மா பர பர பரனு
ப்ரோ என்னைனோ ஒரு நாளு லாரிய பாத்துட்டுனா கன்ஃபார்ம் போய் சாப்புறே ப்ரோ எப்டிதா இருக்குனு
சாப்ட்டேனா போ முடியாது ப்ரோ நீ சாப்ட்ட எப்டி இருந்து எ கிட்ட பேச சாப்ட மட்டு தா முடியு பக்கத்து லாரிக்காரங்க வந்தாங்க இந்மார் சாப்ட்டாங்க டேஸ்ட்டாருந்தது தாட்டுக்கு அது லாரிக்காரு எங்க போய் வுட்டா வண்டிய தெர்ல
அய்யய்யோ ப்ரோ நம் தலைங்க வேற எதாவது இதோட பிலாராம் தாங்க சமையல்னாவே
ஆமா ப்ரோ எங்காள்லா அவரு தா ப்ரோ நமக்கு செஃப்பே சும்மா போட் டானா இங்க பாருங்க பிரியாணியில ரசப் பொடியனுவாரு பாரு எ உயிரே போச்சு பிரியாணில ரசப் பொடியா
எல்லா மசாலாவு போடுவாங்க ஏதோ ஒரு
அவ்ளோ தா சிக்கன் பிச் சிக்கன் மசாலாஸ்
எத்தன பேர்க்கு பதினெட்டு லட்சோ பேர் வெடி போட்டாயா பாவோ
சிக்கன் சிக் இல்ல சிக்கன் பிரியாணிக்கு சாம்பார் பொடி ரசப் பொடி சாம்பாருக்கு சிக்கன் பொடி மட்டன் பொடி
ப்ரோண கண்டண்ட்கொசரோ எல்லா எல்லாமே பண்ணுவாங்க ப்ரோ
ப்ரோ அவே நெசாமாவே அப்டிதா ப்ரோ பண்றா அவ ச செரியான பைத்தியோ இல்ல ப்ரோ செரியாகாத பைத்தியோ ம் ம்
ப்ரோ அப்டி இல்ல ப்ரோ ஒரு அவனே ஒரு வீடியோ எடுத் இருனால அவ அவனுக்கே தெரியல
ஜாலிப்ரோ ஒருவொரு திரும்ப ஒரு ரெண்டு டைம்
அவ்ளோதா அவனுக்கு ஜாலியாவு இருக்கு வீயூஸ் வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ்
ஆமா ப்ரோ அவே இது எந்த ஊருன்னு தெர்ல ப்ரோ சேலமா இல்ல வேலூர் சைட்டா என்னன் தெர்ல
ஆனா ஏதோ ஒரு சைடுதா நீங்க ப்ரோ
நா வேலூர் சைடு தா ப்ரோ
வேலூர் சைடா
ம் நீங்க
நா சென்னை ப்ரோ
ஓகே ப்ரோ அப்தா சும்மா பரவறனு ப்ரூ காப்பி தூளு
ப்ரோ ஒங் ஏரியா சைட் ல்லா வண்டி ஓட்டிக்ரா ப்ரோ
ம் அய்யய்யோ மோசமான ஆள் அவரெல்லா வண்டி ஓட்டு போது குறுக்க போயிடாதீங்க சும்மா டைமிங்னா நம்மதா டைமிங்னாவே நம்ப தா ஒரே ஹெல்து ஹெல்திர ஆ டெய்லியு டைகரு
ஒன் மினிட்
இன்ன டெய்லி டயர்ல கல் எடுத்து ஆகணு கல் எடுத்தாதா வண்டி ஓடு ஓனருக்கு அப் இப்டி ஓனருக்கு
எதா ஒண்ணு சொந்த வண்டி சொந்த வண்டி த இதான ஒண்ணு பயங்கரமா பண்ணுவாயா வண்டியே தெரியாது ஃபுல்லு அலங்காரதா பண்ணி வச்சிருப்பா
ஆ ஆமா சூப்பர் ஆனா அதா அவ செய்ற வேலையை ஏதோ இன்ட்ரெஸ்ட்டா செய்றா அதுவரைக்கு சந்தோஷாதா
என்னது ப்ரோ ப்ரோ வாய்ஸ் ஸ்டக்காது ப்ரோ ஹலோ ஹலோ ப்ரோ கேக்கு தா
ஆ ஹலோ
ஸ்டக்கான மாரி இருந்துச்சு அதா ப்ரோ ஆ சொல்லு ப்ரோ
ப்ரோ அவன மாரி எல்லா ஒழைக்கவு முடியாது ப்ரோ ரொம்பலாங்க வண்டி ஓட்டுவாயா அவ
ப்ரோ கஷ்டப்படுறா ப்ரோ கஷ்டப்படுறா ப்ரோ பதி பதினாலு மண் நேரோ ஓட்டுறா பதினெட் அஞ்சு மண்நேரோ ஓட்டுறா ம் நம்மதா நம்மதா நம்மதா நம்மதா நெஞ்சு எரிது
ப்ரோ ஒக்கா பஸ்ல ஒக்காந்தாவே நம்ளால அவ்ளோ நேர ஒக்கார முடியாது ஒரு ஒரு மண் நேத்துலயே நாலுமண் நேரோ அஞ்சமணிநேரோ ஒக்காந்தலே பட்ட கெளம்பிடு அவ சார் இதா வாட்டிபோமே
ப்ரோ வாய்ஸ் கே ஸ்டக்காது ப்ரோ
ப்ராப்ளம் இப்ப கேக்குதா க்ளியரா
கேக்குது ப்ரோ நா ஒரு எடத்துல
ஃபோனு கொஞ்சப்
டக்குனு ஏலியனு தா டக்குன் ஏலியன் வாய்சுலா கேட் செரி என்னடா அது ந அப்டி யோசிக்க ஆரம்பிச்சட்டே நானு ஆமா ஞ் ஞண்டு நானு என்ன டக்குன்னு கால அப்டின்னு ம் ஹும் டக்குன்னு எதுனா சைனாக்காரே எவனா வந் ஏனா திடீர்னு வந்து சைனாக்காரே எவனோ உள்ள வஞ்
இதே மாரிதா ப்ரோ கேரளாவுக்கு போனோ ப்ரோ போன வாரோ போன வாரோந் தா வந்தோ கேரளாவுக்கு போயிட்டு
ம்
வர்கலா வர்கலா மினி கோவா மினிகோவான்னு சொல்ட்டு யூடியூபஸ்லா வே தியாகிவே நேர்ல போயி பாத்தாதான தெரியு குப்ப மேடு மேறிதுங்க அங்க உள்ள அளோட
நால ப்ரோ நா போன ஓரளவுக்கு நா வந்து அந்த கிளைமேட் டைம்ல போனே ப்ரோ அப்பனா கொஞ்ச ஆளுங்க ஏதோ ஒன்ன ரெடி பண்ணிந்தாங்க சீசனே இல்லாம போனோனே வெச்சிக் கோ நீ சீசன் டிக்கெட் எத்துனு வந்துருவ டக் நடா அதெல்லாம் ஒரு எடம்மாடானனு ஏதோ பேசன் பிரிச்சு கிட்ட போனமா
ப்ரோ நைட் டைம்ல பயங்கரமா இருந்துச்சு ஒரு பத்து மணி வரைக்கு ஆறு மணிலிந்து ப்ரீ பால்லா எத்துன்னு
லாஸ்ட்டு மந்த் போயிருந்தோ
பொண்ணு ன்னாடானா பீர் குச்சி நந்து வருது ப்ரோ
அப்புடியெல்லா உண்மியா ப்ரோ
உண்மையா ப்ரோ அப்பிடியே நடந்து வருது பச்சே போலீக்கார போ இப்படிக்கா போங்க செரி ஆனா போதைல நந்து வருது
நாலா இந்த மாரிந்தா காப்பாத்தி இருப்பே ப்ரோ அவ்ங்கள அவுங் காப்பாத்தி இருப்பே நானு
நீங்க எங்கனா வேலைக்கு போறீங்ளா ப்ரோ இல்ல காலேஜ் படிக்கிறீங்ளா
இல்ல இல்ல ப்ரோ நா வேலைல்ல தா ப்ரோ இருக்கே
வேலலையா
ஆமா ப்ரோ வேலையில இருக்கே டின்னர் டைமு செப்டியே வந்து அப்டியே மாடியில சும்மா உக்காந்துனு சும்மா அப்டியே பேசிட்டே இருக்க‌ப்ரோ
எங்க ப்ரோ வேல செய்றீங்க
இது ஒரு யூஸ் பெஸ்ட்டு கம்பெனி ப்ரோ இ காமர்ஸ் ப்ரோ ஐ டி மாரி தா இருக்கு
ஐ டி லய ப்ரோ இதுக்கு முன்னாடியே ஒரு கால் பேசுன அவுரு ஐ டின்றாங்க சேலரி கேட்டா நாப்பதாயிர ரூபா ப்ரோ ஒரு நாளைக்கு ஐநூற்ருபாய்க்கி எட்டு மணிக்கு போயிட்டு இப்ப நாலு மணிக்கு வந்தம் ப்ரோ லோடு ஏத்திட்டு
ன்னா வர்க்கு ப்ரோ
அவரு ஐ டி பீல்ட் தா இருக்காரா உன்னொத்தரு வந்தாரு ப்ரோ ரோ நா டென்த்து பாசு புரோ அதோட எங்க ப்ரோ ஸ்கூல் பக்கோ எட்டி பாத்த
டென்த் பாஸ்ன்தா ன்னா ப்ரோ பராவல்ல ப்ரோ அப்டியே கொஞ்ச எதனா ஏதனா ஒரு கம்பென்ல போய் ஜாயின் பண்ணிக்க ப்ரோ
அதா ப்ரோ நடுவு கொஞ்ச ஆக்சிடன்ட் ஆயிச்சு அனால தா படிக் முல்ல
படிப்பு தேவல்ல ப்ரோ ஏதாவது ஒரு எதனா எம் என் சி கம்பெனி இருக்கு போயிட்டு மா சம்பள் சேந்தா கூடோ இருவதாயிர் ரூபா
ப்ரோ அததா ப்ரோ இப்ப செஞ்சினுகிற மாசொ பதனெட் டாயிர்ரூபா பரோ அதுக்கு மாடு மாரி ஒழைக்கற்தா இருக்கு ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ எதனா கொஞ்ச பாருங்க அதுலய கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்ன வெச்சு
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ எதனா கைத் தொழில் எதனா கத்துன்னு போய்லாமான்னுகிற யாருகிடனா வேல சேந்து கத்துக்குனு
அதுக்கெதனா நீ பெயிண்டிங்கு இல்ல எதனா அதுகுன்னு இருகிறவங்க கிட்ட போய் கத்துக்குனு வா ஒரு ரெண்டு வர்ஷாகு ஸ்டாடிங் சம்பளம் கம்மியாருக்கு
அது பரவால்ல ஃப்ரோ கத்துகுனா நம்பளே செய்லால்ல
எவனு கத்தர மாட்டானுங்க ஆப்போசிட்ல கட போட்ருவானே
அதா ஃப்ரோ ஒரு டிசைனிங் கத்துகலானுக்கிற ஒரு அண்ணா இருக்
சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ கத்துக ப்ரோ அதா இந்த அடாப்ட் இருக்கு அடாப்ட் செவனு பி எஸ் சி இதெல்லா நெறையா இருக்கு ஃப்ரோ இப்போ எல்லா கத்துக்குவ காட் பிலிப்காட்னா அந்த சாம்சங் போன்ல அந்த மாரில சிஸ்டம்ல கத்துக்கணு வக்கான்டன் வெச்சு கோங்க ஆல்பம் தனியா வரூ ஆல்பம் கட் பண்ணி ஆல்பம் பிக்ஸ் பண்ற அது மட்டூ கத்துக்னாவே போதும் ப்ரோ நீ பேனர் ஒர்க் கூட
அதா ப்ரோ பேனர் டிசன் கடதா வச்சிருக்காரு அவரு
போயிட்டு ஒரு மூணும் ஒரு ஒரு ஆறு மாசொ ஏழு மாசொ போய் உக்காந்துட்டு
ப்ரோ ஒரு கர்டா ஒம்பேது மாசோ அவரு அவரு சொன்னார் சொல்லிட்டாரு ப்ரோ
ம்
கர்டா ஒம்போது மாசத்துல பக்காவா கத்துப்படா என்ன மேரி கட போட்ருவ சம்பள மட்டூ கேக்காத உனக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு போறத்துக்கு வரத்துக்கூ நா காசு தரேன் வந்து கத்துன்னு போய்டு
கத்துக்கலா ப்ரோ ரெண்டு மாசத்துல நீ டாப் ஆயிடுவ ப்ரோ கட் பண்ணி
ப்ரோ எடிட் பண்ணது கத்துக்னால அந் அதா ஃப்ரோ அந்த பேனர் டிசைனிங் நீங்க கத்துனாவே நீ எல்லா பீல்லயயூ வேல் செய்யலா ஃப்ரோ சினிமா எடுக்கத்ர்ல இருந்து எல்லாத்தையுமே நீ செய்யலா அந்த டீசின் போ அப்டியா ஃப்ரோ அவரூ டிசைனரா
டிசைனர் தா ஃப்ரோ ஆனா பெரிய பெரிய ஆடர் புடிச்சு டிசைன் அவ்ளோ பண்றதுல்ல ஃப்ரோ இந்த பேஸ்டிங்கு ஸ்டிக்கரிங்கு வால்போஸ்ட்டு பேனரு அதுக்கப்பறோ லைட் போர்டு இதே இந்த லைட் போர்ட்லா வச்சுன்னா நானூ போய்டுவே ஃப்ரோ தரமாருக்கூ
தரமானா தா ஃப்ரோ அதெல்லா நா செஞ்சி முடிச்சிட்டு வன்டே ஃப்ரோ அதுக்கத்துத் தா இங் கம்பெனில ஜாயின் பண்ணே
நல்லா இருக்கூ ஃப்ரோ நாங்கல்லா என்னாது நூற் ரூபால முப்பொற்றூவா பொருளூ அவ்ளோ தா மீதி அறுவத்ரூபா எழுவதுரூபா கை காசு தான நம்மளுக்கு தானே
அததான் ஃப்ரோ நா சொல்றே நா எல்லாமே பண்ணுவோ ஃப்ரோ நீ சொல்றிய டிசைனிங்கி இப்ப நா டிசைனிங் கூட பாதி கத்துனோ ஃப்ரோ அங்கேர்ந்து நா தா அப்டியே பாதிலே வந்டே
கத்துக்குனா ஃப்ரோ முழுசா கத்துக்க ஃப்ரோ ஒன்னூ விஷ்யோல்ல
ஃப்ரோ இல்ல ஃப்ரோ அதா நா சொன்னேனே ன்னா ஃப்ரோ கொஞ்சோ லைட்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சி ஹாஸ் பிடல் போயிட்டு வந்து
ஒன் டைம் எடுத்து அதா ப்ரோ அதான் ஃப்ரோ வண்டி ஃபுல்லா ம்போ எல்லா ரெடி பண்ணிக்கோ அதுக்கப்பறோ ரேஸுக்கு போ அவ்ளோதா சொல்லுவே இப்பத்திக்கு நிக்கட்டூ
சேல்ரி போட் இந்த மாசொ மட்டு போயிட்டு அதுக்கத்த திரும்ப அங்க போய் ஜாயின் பண்ணலாமேறி இருக்கோ ஃப்ரோ
பாரு ப்ரோ பாரு ப்ரோ அங்க ஜாயின் பண்ணி கூட சும்மா பாரு
ப்ரோ எங்க ப்ரோ ஃபுல்லா இப்போ நா வேல செய்ற எடம் எப்டி தெரிமா ஃப்ரோ ஃபுல்லா வந்து ஹெவீ ஃபீல்ட் தா எப்டி சொல்றது விஜய் ஆண்டனியா உள்ள இருக்காளா பாத்தியா
ஆமா ப்ரோ
அவுங்க சரோண்டிங்ல ஃப்ரோ ஃபுல்லா எப்டி சொல்றது அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க எடிட்டர்ஸு அவங்கல்லா வந்து எங்க கம்பெனில வேல செய்வாங்க ப்ரோ சென்னையில இருக்கு பெரிய கம்பெனி நா அங்கதா செஞ்சிட்டுருந்தோ ப்ரோ இத்தனோயூ நா பேனர் கட் பண்றது அதல இது அட்வர்டைஸ்மெண்ட் அந்த போஸ்ட்லா மாட்டுவாங்க பாத்தி அத கட் பண்றது லைட் போர்டு வால் போர்டு எல்லாத்தையூ வெப்போ பாத்தியா
ம் ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பாக்கு போது பேஸ்லா ஃப்ரீயா இருக்கோ போது ம் ஆ